சொல்லு என்ன பண்ணிட்ருக்க சமச்சாச்சா சாப்ட்டாச்சா
நம்மளுக்குல்லா சமைக்கிற வேல கெடயாது
ஏ ஆனா உனக்கு ஆனா உனக்கு ஜாலிதா தெரிமா
ஏய் ஜாலியா நீங்க வேற ரெண்டு கொழந்தைங்கல பாத்துக்கறதே ஏ கரெக்டா இருக்கு கண்டிப்பா ஒரு ஆள் சமைக்கணூ ஒரு ஆள் பாத்துக்கணூ
ஆமா ஆனா யாராவது ஒரு ஆள் சமைச்சுதந்தா நல்லா இருக்கும் தெரியுமா நெ ஜமாவே எனக்கெல்லா வந்து யாராவது ஆஹ்
இப்ப வந்து எப்டின்னா எனக்கு அது என்னென்னேத் தெர்ல புடிக்கு எ ஹஸ்பண்டக்கு மட்டு சமைக்கறதுக்கு புடிக்கு ஆனா வந் து மத்த யாராச்சு கேட்டாங்கன்னா சமைப்பே அ இத் தினாளு வந்து அந்த ஒரு இது இருக்கு எனக்கு ஆ என்னய கட்டாயப்படுத்துறீங்களா அப்டிங்கற மாரி இருக்கு கட்டாயப்படுத்தி எங்களை சமைக்க சொல்றீங்களா அப்டிங்கற இருக்கு அதனால வந்து எ ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வந்து பாசமா தொலுவாங்க அது வந்து எனக்கு புடிக்கு இத சமைச்சிருய்யா அப்டி சொல்லுவாங்க ஆ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வேற யாருக்கு என்ன சமைச் சு குடுத்தாலு ஆனனா கல்யாண ஆகி வந்த புதுசுல எ வாழ்க் கிலா ஒன்னே ஒன்னு மட்டு மறக்கவே மாட்டே என்னன்னா அ என்னோட மாமியார் வந்து அ நான் ஃபஸ் ஸ்ட் ஃப்ஸ்ட் பருப்பு ச்சே பருப்பு வச்சே தால் ஓகேவா எனக்கு வேற எதுவுமே தெரியாதுல்ல அ தால் மட் த அந்த தாலையு கூட யூடியூப்ல பாத்து வெச்சே
அ
ஓகேவா நா வச்சு அதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சே வச்சுட்டு அ இந்த மாரி என்னோடஹஸ்பண்ட் வந்து வேலை முடிஞ்சு வந்தாங்க அப்ப இங்கதா ஒர்க் பண்ணாங்க ஆ அப்ப என்னாப் பண்ணாங்க எல்லாரு சாப்பிட்டாங்க அப்ப போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பா டு சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருக்கே அப்டி சொல்லி சொன்னாங்க அது எனக்கு அப்டியே நல்லா இருந்துச்சு எங்க அத்தை அவங்களுக்கு தால் புடிக்காதா சோ சாப்பிடவே இல்ல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சி புடிக்குதோ புடிக்கலையோ அத வந்து ஒரு ஒரு அ ஒருத்தங்களோ மனச வந்து கஷ்டப்படுத்த கூடாதுல்ல
ஆமா அது கண்டிப்பா ஆனா அவங்க எல்லாரு அப்டி தா பண்ணுவாங்க அதா நம்ம மட்டு அவுங்க சமைக்கறது நல்லா இருக்கு ஐயோ நல்லா இருக்கு அப் அவங்க நெஜமாவே நல் ல சமப்பாங்க எங்க அத்தை நா நல்லா இருக்குன்னு சொல்லணு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா சில நே வந்து நா சமைக்கிறது வந்து பரவால்ல எ மருமக நல்லா சமைக் கிற சூப்பரா சமப்பா அப்டி சொல்லுவாங்க சில பேர்கிட்ட எல்லா எல்லார்கிட்டயு சொல்லுவாங்க ஏன்னா நா ரொம்ப நல்லாலா சம க்க மாட்டே நா ஓரளவுக்கு நல்லா சமப்பேன்னு வச்சுக்கலாமா ஆ வித் வித்தியாசமா செய்வே அவங்களுக்கு செய்ய தெரிஞ்சதெல்லாம் சாம்பார் புளிக்கொழம்பு வறுவல் அந்த மாதிரி நா பண்றதெல்லா பாத்தா அ பன்னீர்ல வச்சு ஏதாச்சு செய்வே பன்னீர் புரிஜி செய்வே அப்புறோ அந்த சப்பாத்திய ஃபுல்கா மாரி போடுவே அதெல்லா அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு இந்த பொண்ணு நெறைய செய்யுது அப்டி சொல்லுவாங்க ஆனா சில நேரோ அவுங்க கேரக்டர் அவங்க காமிச்சுருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா எ ஏதாது செஞ்சிருப்பாங்க இந்த க கொழம்பு ஏதாது வச்சிருக்க கும் போது அ நல்லா இருக்கா அப்டின்னு கேட்பாங்க ஆ் நல் அவ எங் எங்க ஹஸ்பண்ட் நல் ஆ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்டின்னு சொன்ன உடனே வித்யா எப்டி வப்ப அப்டின்னு கேப் ப்பாங்க நல்லா இருக்குன்னா விட்ரணு அத விட்டுட்டு அவ இதே மாரி வெப்பாளா இல்ல வேற மாரி வெப்பாளா இல்ல வேற மாரி வப்ப அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்கா அப்டி கேப்பாங்க எனக்கு அதுதா வஞ்சு கொஞ்ச கடுப் பா இருக்கு எப்டினாலு நல்லா இருக்குன்னு சாப்பிடறாங்கல்ல அவெ நல்லாருக்குமா இது நல்லாருக்குமா
என்னனா செஞ்சி குடுத்தா நல்லா இருக்குன் சொல்லனு அத விட்டுட்டு எதாச்சு ஒரு கொற சொன்னாங்கனா அடுத்த தடவ நம்ம செய்யவே
ஆமா எ நானு மொத நாள் தா வந்து என்னோட அண்ணி வந்த மொத நாளு என்னோட அண்ணி வந்தாங்க அதாவது எ ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்பு அவுங்க வந்திருக்கு போது நா வந்து நாள் அட தோச பண்ணே அப்ப அவுங்க சொன்னாங்கயு சூப்பரா இருக்கு எ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப புடிக்கு நாளைக்கு அண்ணே வருபோது நீ பண்றியான் கேட் டாங்க செரின் சொன்னே அன்னிக்கு நாங்க மூணு பேரு சாப்டு போது ரொம்ப நல்லா இருந்துச்சி நல்லா வந்திருந்துச்சு அடுத்த நாள் ஒரு அஞ்சு பேருன்ஸ் சொல்லு போது எனக்கு கொஞ்ச தெட தெனரிருச்சி நெறைய வேற பண்ணணுன் சொல்லும் போது ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டே அரிசி கூட போட்டேனா உளுந்தா இல்ல பருப்பு கூடிருச்சா அன்னிக் அடையில என்ன கூடிச்சின் தெரியில ஏதோ ஒண்ணு கூடிருச்சி ஆனா எங்க ஐயோ அத அத்த சொல்லி சொல்லி காம்ச்சிட்ருந்தாங்க அ நா இது என்ன இப்டி இருக்கு பர பரன் இருக்கு இப்டி இருக்கு அப்டி இருக்கு நா சொன்ன நேத்து நல்லாதா இருந்ததுன் இதையா நேத்து சாப்ட்டீங்க எ அப்டின் கேட்டாங்க ஐயோ எனக்கு அது வந்து ரொம்ப கடுப் இப்ப அந்த டிஷு நல்லாருக்கோ இல்லியோ அந்த ப் நேத்து சொன்னாங்க நாளைக்கு செய்யின் சொல்லி நா செ செஞ்சல்ல அப்டின்ட்டு இதெல்லா எ து வருவோ எ ஹஸ்பண் கிட்ட தா போய் இதெல்லா ஒரு ப்ரச்சனையா நிக்கு
அதா அதாம்
நம்ம
நம்ம என்ன பண்ணாலு கொறதா சொல்வாங்களே
ஆமா அவங்கனில்ல இந்த ஒலகமே நம்ம என்ன பண்ணாலு கொற தான சொல்லுது
ஆமா ஆமா ஆமா
ம் ஏதோ ஒண்ணு நாங்ளா ஏதோ ஒண்ணு சம நீங்க சமைக்கிற உனக்கு வேற வேல இருக்காது ஆனா எனக்கு கொஞ்ச சமைக்கிற வேல நெறையாவே இருக்கு இந்த இப் இப்ப கூட நா என்ன பண்ணிட்டு இருந்தே சாம்பார் வச்சிரு வக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்ருந்தே அதுக்குள்ள இவுங்க சாம்பாரா அப்டி கேட்டாங்க அப்பறோ சாம்பாரா கேக்க போது நம்ம என்ன செய்ய முடியு நாலா எங்க அம்மா கிட்ட அவ்ளோ ஆடரு பண்ணிருக்கே முன்னாடிலா எனக்கு சாம்பார்லா வெக்காதீங்க அதென்ன வெள்ளி கெழமனா செவ்வா கெழமனா சாம்பார் வெக்கிறீங்க ஆனா இப்போ செவ்வா வெள்ளினா அப்பாடா சாம்பார் பா வேற வேல எது பண்ண தேவல்ல அப்டின்ற மாரி இருக்கு
நாலா இப்ப என்ன தெரிமா நெனச்சிருக்கே சாட்ல வந்து பேசாம திங்ககெழ ம இந்த டிஸ் சமைக்கனு இந்த செவ்வாகெழம ஒண்ணு புதம எழுதி தி வச்சிர்லாமான் பாக்கறே
ஆ எங்க அக்காவோட பையனோட ஸ்கூல்ல அப்டிதா அவுங்க ஸ் கூல்ல வந்து அவுங்க என்ன டைடேபிள் குடுக்குறாங்ளோ அதுபடிதா சாப்பாடு குடுக்கனு அவுங்களே கரெக்டா எல்லாமே நல்லா குடுத் துட்றாங்க அது நமக்கு தலவலியு இல் ஊட்னா கேட்ட உனக்கு இது கஷ்டமா இருக்காதா நம்ம வீட்ல இருக்கிறத வ ச்சி சமைக்கரத விட்டுட்டு அவுங்க சொல்றத சமைக்கிறதுக்கு அப்டின்ன
அதுதா ஈசி இது வந்து நம்ம மண்டைய போட்டு கொழப்பிட்ருக்கனு இது வந்து என்ன குடுக் க இத குடுக்கவா அத குடுக்கவா அப்டின்ட்டு இப்ப டைடேபிள் போட்டுட்டோன் நெனச்சுக்கோயே இப்ப ஒன்னில்ல நம்ம வீட்டுக்கே ஒரு டை டேபிள் போட்டா நம்ம அதுபடி நடந்தோனா நம்முளுக்கு ஈஸி அதாவது நாளைக்கு அப்ப இததா நம்ம சமைக்கிறோ அப்ப இதுக்கு தேவையானத நீங்க நைட்டே வாங்கி வச்சிருனு அவ்வளதா
இப்ப அவ என்ன பண்றானா ஆமா அவுங்க ஸ்கூல்ல வந்து சனிக்கெழ மே அனுப்பிட்றாங்க திங்க கெழம டு வெள்ளிக்கெழம வரைக்கு இதா சாப்பாடுன் சனிக்கெழம சாயங்காலமே அம்ச்சிட்றாங்க அவுங்க ஞாயித்துக்கெழம போய் அந்த காய் அவுங்க வந்து ஒரு அ நல்லா குடுத்துருக்காங்க அத பாக்கு போதே நல்லாருக்கு சாதோ வச்சா கண்டிப்பா இந்த கு ஒரு நாள் வந்து கூட்டு அடுத்த நாள் வந்து கீர அதுக்கடுத்த நாள் வந்து நீங்க சப்பாத்தி தா குடுக்கணு அதுக்கடுத்து கொண்டக்கட்ல குடுக்கணு பொறிகல்ல எதாது குடுத்து வுடுங்க ஸ்நாக்ஸுக்கு அவுங்களே போட்டுற்றாங்க இதுல இன் அவ என்ன சொல்றானா இதுல ஒரு நல்ல விஷ்யோ யோ என்னனா நா இவன் கிட்ட ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது திடீர்னு நடுல கேக்காம போயிடுச்சு
அவ ஆ அவ என்ன சொல்றானா நா வந்து அ இவங்களுக்கு வந்து நா எதாச்சும் ஒண்ணு ச த்தா எதாச்சும் ஒன்னு குடுக்குறே கேழ்வெறகு எதோ ஒரு சப்பாத்தி ரொட்டி குடுக்குறேன்னா எனக்கு இதல்லா வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப ஸ்கூல் அவுங்களே சொன்னதுனால எல்லாரு இதையே கொண்டு வரதுனால அவுங்கோ சாப்டுட்டு வந்தர்றாங்க அவுங்களே பழோ எழுதி குடுத்துர்றாங்க ஏன்னா எங்க அக்கா பையே எந்த பழம்மே சாப்டவே மாட்டா அவுங்க வந்து ஒரு நாள் ஆப்பிள் ஒரு நாள் மாதுளன் சொல்லும் போது அத கஷ்டப்பட்டாவது அவன் சாப் ட்டு வந்துர்றா வீட்டுக்கு வந்து அத குடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்றா எனக் கொஞ்சமா குடுங்க என்னால சாப்புட முடியல அப்டின் ஆனா சாப் எதோ கொஞ்சமாது உள்ள எடுத்துக்
ம் அதாவது இப்ப ஸ்கூல்லயு எல்லாருக்குமே ஒன்னா குடுக்கும் போது பிள்ளங்க சாப்புட்ருவாங்க இப்ப பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒன்னொன்னு குடுக்கும் போ து அடுத்த டிபன் பாக்ஸ பிள்ளைங்க பாப்பாங்க என்னன்னா ய அது என்ன ன்னா நம்ம டிஃபன் பாக்ஸோட அவுங்க டிஃபன் பாக்ஸ்ல இருக்குறது நல்லா இருக் க்குமோ அப்டின்னு அந்த சின்ன பிள்ளைங்களோட எண்ணங்கள் அந்த மாரி போகும்
ஆ நம்ம வீட்டுல எப்பேயுமே சாம்பார் தா குடுக்குறாங்க அவுங்க வீட்டுல பாறே புலாவ் பண்றாங்க பிரியாணி பண்றாங்க அந்த மாரி வரு
ம் இதுதா நல்லது இன்னைக்கி வந்து இப்ப வி காஷினி ஸ்கூல்ல அந்த மாரி சொல்லல ஏன்னா இவ வந்து ஸ்நாக்ஸ் மட்டுந்தான கொண்டு போறா ஸோ அவுங்களுக்கு வந்து என்னன்னா ஃப்ரூட்ஸு நட் ட்ஸு அப்பறோ வந்து பாயில்ட்டு வெஜிடபுளோ அந்த மாரி
ஆ ஆ
ப்டி வந்து எதாவது குடுத்து வுடுங்க அப்டி சொல்றாங்க எல்லாருமே வந்து இந்த க ஆ சுண்டல வேக வச்சு குடுக்கறது ஸ்வீட் கான்னு அப்பறோ வந்து வெஜுடபுல்னா கொய்யாக் க்கா அப்பறோ வந்து கொய்யாக்கா அப்றோ வந்து ஆப்பிள் ஆரஞ் மாதுளை இந்த மாரி வந்து கு குடுத்துக்குறாங்க
ஆமா வீட்ல வந்து நம்ம சொல்றத கேக்காம கடையில சிப்ஸு பாக்கெட் வாங்கி சாப்ட்டாலு ஸ்கூலுக்கு போம்போது ஏதோ ஒண்ணு சாப்புட்டுக்ட்டா நல்லதுதான
நல்லதுதா நா என்ன பண்ணுவே எஃகு அவிய வச்சு எக் கு ஓ எஃக் ஒண்ணு குடுத்து வுட்டுருவே எப்போதுமே அந்த எஃக்கு இதுவு சேந்து சாப்ட்ரு அப்டி சொல்லிருவே ஆ அந்த எஃகு வந்து உக்காந்து சாப்ட்ருவா அவளுக்கு எஃக்குனா ரொம்ப புடிக்கும் சோ வந்து கொஞ்ச அந்த ஏன்னா டெய்லியு ஒரு எஃகு எடுத்துக்குறது நல்லது தான
ஆமா ரொம்ப நல்லது
ம் அதுனால வந்து குடுத்து விட்ருவே இப்ப நெஸ்ட் வந்து யூ கே ஜி அப்டித் தா இருக்கு அப்பறோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் போம்போது அவளுக்கு ஃபுல் டே அப்பதா லஞ்ச் வந்து டெய்லி சொல்லி ந்து உடுவாங்க இந்த மாரி தா இருக்குன் நெனைக்கிறே ஆனா அதுனால
அஷ்மித் என்னப் ஆமா இப்ப சஸ்வி என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து பழோல்லா சுத்தமா புடிக்காது பழமே சாப்ட மாட்டா ஆனா காய்யெல்லா நல்லா எடுத்துக்குவா இந்த சீனியரக்கா அவரக்கா எந்த காய்னாலு நல்லா இருந்துச்சு அப்டின்னா அவெ எடுத் க்குவா அவ அந்த மாரி சாப்புடுவா பழோ சாப்ட மாட்டா ஜூஸ் குடிக்க மாட்டா ஆனா அப்டியே ஜானு என்னப் பண்ணுவான்னா அவ அப்டியே மாத்தி அவளுக்கு வந்து சாப்பாடே எறங்காது அது ஷசுக் க்கு வந்து சும்மா அதுல ஒரு முட்டைய போட்டு அது என்ன சாதமான்னா இருக்கட்டு
ம் ம் ம் முட்ட போட்டு குடுத்தா சாப்ட்டுப்பா
இப்போ இவ என்ன பண்ணுவான்னா எதாச்சு பழோ தா கேட்பா பழோ நட்ஸு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பழோ தா கேப்பா பழோ கொடுத்தா சாப்ட்டுட்டே இருப்பா அத விட் டுட்டா தயிர் சாதம் தயிர் சாதத்துல கொஞ்சோ மாதுள பழம் போட்டு குடுத்துட்டோன்னா அவளுக்கு வேற பிரியாணி சிக்கன் எத் துமே தேவல்ல அத அப்டியே ஃபுல்லா சாப்ட்டுப்பா ஆமா அவந்தா ஃபுல்லா அந்த ஆமா ம்
இப்ப உள்ள பிள்ளைங்கன்னா ஆமா ஆமா நேத்து விகாஷினியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சுண்டல் கொண்டு வந்திருந்தா இவ அப்டியே அந்த சுண்டலயே பாக்குறா ஏ என்னாடி எதோ சாப்ற மாரி ஆ எதோ சாப்ற மாரி சரி நாளைக்கு நா சுண்டல் அவச்சு தரட்டா அப்டின்னா ஓகேனா திடீர்னு வேணாங்க ஆனா அந்த அடுத்த டிஃபன் பாக்ஸ் தா கண்ணு போகுது
ஆமா நம்ம எப்பயுமே நம்ம வீட்ட விட ஆமா எப்பயுமே நம்ம கொண்டு போற சாப்பாட விட நம்ம ஃப்ரெண்டு் சாப்பாடு தா அது நஞ்சமாவே நல்லா இருக்க மாரி நமக்கு தோணு ஆ நம்ம என்னக்கி நம்ம சாப்பாட சாப்ட்டு இருக்கோ அப்டியே மத் அதே அது ந வேற எதோ ஒரு வித்தியாசமான ஒரு பிரியாணின்ட்டா பதினோரு மணி பிரேக்லே எல்லா காலி ஆயிரு
ஆமா ஆமா அதுவு பிரியாணி மத் மறக்க முடியுமா ஃபஸ்ட்டு நாள் வந்து வச்சத ரெண்டாவது நாள் இந்த முஸ்லிம் பொண் ணு சூடு பண்ணி கொண்டு வந்துருவாங்கல
ஆமா அதெல்லா ம் சேரி நம்ம ரெண்டு பேரு பேசிட்டே இருக்கோ சேரி நம்ம அப்புறமா பேசலாம்
ஆ சேரி சேரி ஓகேங்க பாய்
ஆ பாய்
ம்